தோழி லிஇன்ஸ்டால் பன்னிட்டு அதுல பாக்கனு வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
இல்ல நல்லா இருக்கே நீங்க நலமார்க்கீகளா
ஆ நல்லா இருக்கோ தோழி ஆ தூளி இப்போ எனக்கு எனக்கு ஒரு சந்தேகோ தோளி உ சாப்பாடெல்லா இரு தோழி இப்போ நம்ம வந்து அ அதநாடு நம்ம வந்து சமைச்சுட்டு தா இருக்கும்யா வீட்டுல வந்து நம இல்ல தரசிக்கிற அப்டிங்கம் பொழுது நம்ம வந்து காலை உணவா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதிக அதிக வாரியான எட இடங்கள்ல அதிகப வீடுகள் அப்படின்னா குக்கர் அப்படின்ற ஒண்ணு பயன்படுத்துறோ தோழி
ஆமா
ஏன்னாப்ப நறைய பேருக்கு வந்து குக்கர வந்து எப்படி பயன்படுத்தணு கையாளணு அப்படின்றது தெரிய மாட்டேது இல்லைங்களா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கூட அதாவது குக்கர எப்படி கையாளணு அப்படின்றது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கூட ஒரு சில நேரங்கள்ல வந்து ஒரு பயத்தலயோ அல்லது ஒரு பதட்ட ஏதோ ஒரு அவசரத்துலயோ ஆ சமைக்கிறோ ஏதோ ஒரு பள்ளிக்கு குழந்தைய அனுப்புறோ நம் அவசர அவசரமா சமைக்கிறோ அப்படின்ற பட்சத்துலயே சரி இல்ல நம்ம வெளில எங்கேயாவது போறோ நம்ம வந்து ஒரு குக்கர்ல பருப்பு வைக்கிறோ ஏதோ வைக்கிறோ அப்படிங்கும் பொழுது சரி அ ஒரு அவசரத்துல நம்ம திறந்துரோ நிறைய விபத்துகள் ஏற்படுது தோழி ஏன்னா நம்ம வந்து ஊடகங்கள் வழியாவு நம்ம நிறைய விஷயங்க பாக்குறோ நம்ம அக்கம் பக்கம் உள்ள வீடுகள்லையுமே நிறைய விஷயங்களலையே பாக்குறோ இல்லைங்களா சோ அது மாரி விபத்துகள் இருந்து நம் வந்து எப் அப்படி நம்மள பாதுகாத்துக் கொள்ளலா பத்தி நம்ம பேசலா தோழி இன்னைக்கு அ உங்களுக்கு தெரிசுதா ஏதேனு ஒரு நல்ல ஆமா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனு ஒரு நல்ல ஒரு வழிமுறைகள் இருந்ததுனா சொல்லுங்க
இப்போ வந்து நம்ம குக்கர் வாங்கும் போதே வந்து நம்ம அலுமினியம் குக்கர் வாங்காம எவர்சில்வர் குக்கர் வாங்கினா மிகவும் நல்லது சில பேர் வந்து அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலுமினியம் குக்கர் தா வந்து வாங்குறாங்க அது மாதிரி நம்ம வாங்க கூடாது எவர் சில்வர் குக்கர் வாங்கினாதா நமக்கு வந்து உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து நமக்கு நடக்காது நமக்கு அந்த அலுமினியத்துல உள்ள அந்த துகள்கள் இருக்கு இல்லையா நாளடைவுல சமைக்க சமைக்க அந்த துகள்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் நமக்கு உடம்புக்கு பாதிப் ப ஏற்படுத்து அதனால நம்ம அந்த அலுமினிய குக்கர நம்ம தவிர்த்துட்டு எவர் சில்வர் குக்கர நம்ம பயன்படுத்துவது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி அ குக்கர்ல வந்து இந்த ஆ குக்கர சாதாரணமா ஒரு நம்ம தரையில வைக்கும்போது து அதோட தரைப்பகுதி வந்து நேரா இருக்கணு இப்டி வந்து முன்னு பின்னு ஆடாம நேரா ஒரு எடத்துல சமமான ஒரு எடத்துல இருந்துச்சுனாதா அந்த குக்கர நம்ம மூடுனா சரி சரியான விசில் வரு நம்ம சமைச்சு முடிக்கிறது எந்த ஒரு பக்க விளைவுகள் இல்லாமோக்கு நல்ல சமைச்சு கொடுக்கு அப்டி இல்லைன்னா அதுல கு குக்கர்ல விசில் வர்றது மிகவு சிரமமா இருக்கு நமக்கு வந்து வெடிக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு ஆ நம்ம குக் க்கர சாதாரணமா தரைப்பகுதில வைக்கும் போதே நமக்கு தெரியு மேலு கீளுமா இருக்கு இல்லஸ் சரி சரிசமமா தரையில உக்காராம இருக்கு அது மாதிரி ஆயிச்சினா நம்ம அத பயன்படுத்த கூடாது அதிகபட்சோ குக்கர வந்து மூணுல இருந்து நாலு நாலுல இருந்து அதிகபட் தோ ஐந்து வருடங்கள் அதுக்கு மேல நம்ம அந்த குக்கர பயன்படுத்தக்க கூடாது அந்த குக்கர் நல்ல முறையில இருந்தாலுமே நம்ம வந்து அத தவிர்த்துட்டு புதிய குக்கர வாங்குறது மிகவு நல்லதா இருக்கு அப்படி நம்ம அத பயன்படுத்தனம்னா நாளடைவுல கேஸ் கட் பிரச்சன வரு அப்டி இல்லைன்னா விசில் வர எடத்துல அடைச்சுக்கு நம்ம அதெல்லா தவிர்த்துட்டு இந்த குக்கர் வா பாத்து நம்ம செய்யறது சமைக்கிறது நல்லது ரெண்டாவது குக்கர்ல நம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி வச்சு நம்ம சமைக்கக் கூடாது குக்கர்ல வந்து முக்கால் பங்குதா நம்ம தண்ணி வச்சுதா சமைக்கணு அத நம்ப ஆ முழுவதுமா தண்ணி வச்சு நம்ப சமைச்சோம்னா அந்த குக்கர்ல வந்து கண்டிப்பா அந்த தண்ணி எல்லா வெளில வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஆ நம்ப அதையு கவனமா இந்த இத்தன டம்ளர் அரிசி இப்ப இத்தன லிட்டர் குக்கர்னா அத்தன லிட்டருக்கு இத்தன டம்ளர் அரிசின்னு ஒரு கணக்கு இருக்கு அதெல்லா நம்ம அந்த குக்கர் வாங்கும் போதே நமக்கு ஒரு புக்கு குடுப்பாங்க அந்த புக்லயே நம்ம பாத்து தெரிஞ்சுக்கலா அதிகபட்சோ சாதாரணமான கணக்கு என்னன்னா புக்க பாக்காமலேயே குக்கர்ல வந்து முக்கால் பங்குதா நம்ம சமைக்கணு ஃபுல்லா வச்சு நம்ம சமைக்க கூடாது ஆ ரெண்டாவது என்னன்னா இப்ப நம்ப ஆ ஒரு குக்கர ஆன் பண்றோ ஆன் பண்ணிட்டு தண்ணி ஊத்துறோ அரிசிய போடுறோ முக்கால் பங்குக்கு எல்லாமே கரெக்டா வச்சர்றோ வச்சுட்டு கேஸ்கட்ட சரியான முறையில வைக்கணு அந்த சரியான முறையில வச்சுட்டுதா கேஸ்கட்ட மூடணு நம்ம சரியா மூடாம இல்ல கேஸ்கட்டு லூஸா இருந் தாலுமே நம்மள நமக்கு சரியான விசில் வராது நம்மளோட சாப்பாடு வேகாது நமக்கு கேஸ்கட்ட சரியா பொருத்திட்டு குக்கர் மூடில பொருத்திட்டு சரியான முறையில மூடணு அத வந்து ஆ வலது பக்கத்துல இருந்து இடது இடது பக்கோ ஒரு மாதிரி திருப்பிட்டு நம்ம அந்த மே அந்த அடியில உள்ள பகுதியு மேல உள்ள அந்த மூடியு சமமா படியணு படிஞ்சு பொருந்தனதுக்கு அப்புறோ நம்ம நல்லா மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷோ பொறுத்திருக்கணு அந்த மூடியின் வழியா வி ஆ ம் நீராவி வந்து மேல வரு அந்த நீராவி மேல வந்ததுக்கு அப்பறோ நம்ம வந்து கே
போடலா அப்படி போட்டோம்னா நமக்கு வந்து நீரா அந்த மூடியில எந்த ஒரு அடைப்பு இல்லேங்கறத நம்ப உறுதிப்படுத்திக்கலா அது இல்லாம நம்ம ம் மூடிய நம்ப இது மூடுனதுக்கு அப்பறோ உடனே நம்ப வந்து விசில போட்டோம்னா அதுல அடைப்பு இருந்தாலு நமக்கு தெரியாது விபத்துகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது வேற இன்னுமு சந்தேக சந்தேகம் இருக்கா
ஆமாந் தோழி அது ஆமா நீங்க சொல்ற மாரி நம்ம வந்து அந்த குக்கர வந்து நம்ம மூடுற விதத்துல வந்து நம்ம வந்து இருக்கிற ஒரு சில தவறுகளு நடக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தோழி அதாவது நம்ம அவசரத்துல நம்ம மூடும்பொழுது அதோடைய மூடி வந்து சரியாக பொருந்தாத நெ லயிலயுமே நம்ம வந்து மூடிர்றோ இதனா ல நிறைய வாய்ப்புகள் வந்து விபத்து ஏற்படுறதுக்குரிய நி றைய வாய்ப்புகளுமே இருக்கு தோழி ஆ இரண்டாவது அப்டின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆ நம்ம வந்து நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது முழுமையா வச்சு குக்கர்ல வந்து எப்போதுமே சமைக்க கூடா சமைக்க கூடாது தோழி ஏன்னா அ து வந்து வேகக்கூடிய அந்த தன்மைய வந்து அது க்கு வந்து யோ ஒரு இத்தன லிட்டர் குக்கர்னா அத்தன லிட்டர் குக்கருக்கான ஒரு தன்மைதா அதுல இருக்கு இல்லையா நம்ம அ தை விட அதிகமா வச்சு வேக வச்சர்றதுனால ஒரு காய்கறிகளாக இருக்கட்டும் இல்ல இந்த அரிசியா இருக்கட்டும் வே வே க்க வேகாமையிலயே பாதி வே வே வேகத்திலேயே இருக்கு சரிங்களா அதல்லா அ து போல ஒரு சூழ்நெலையுமே நம்ம வந்து தவிர்த்துக்கணு தோழி ஆ அடுத்தது இப்ப சொல்லணு அப்டின் பாத்தீங்கன்னா ஆ குக்கர்ல வந்து இப்ப நா இப்ப நார்மலா நா சமைக்கிறே அப்டின்னா நா சின்ன குக்கர்தா தோழி யூஸ் பண்றே ஏன்னா அது பயன்படுத்தறதுன் பாத்தீங்கன்னா என்னோட சின்ன குக் கர்தா ஒரு லிட்டர் குக்கர் அப்டின்ற மாதிரி ஆனா அதுல நா கொஞ்சமாதா தோழி பருப்பு வப்பே அதாவது ஒரு லிட்டருங்கும்போது ஒரு கோ சின்ன டம்ளர்லதா பருப்பு வப்பே அந்த டம்ளருக்கு ஒரு ஒரு எ ஒரு அளவுக்குதான் தண்ணி வப்பே ஆனாலுமே அந்த தண்ணி பொங்கி கீழே ஊத்துது தோழி
அது ஏனா கேஷ் கட் பிரச் ச்சனையா இருக்கு கேஷ்கட் வந்து நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நாளடைவுல அது வந்து லூஸா கொஞ்ச எலகுவா மாறிடு நமக்கு நமக்கு அத அந்த டைட்டா புடிக்க புடிக்கதா அதுல உள்ள தண்ணீனோட அளவு வந்து கரெக்டா அது மெயின்டெயன் பண்ணு அப்பிடி இல்லங்கு போது அந்த தண்ணி கண்டிப்பா வெளிய வரறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு நீங்க இப்ப எப்போதும் வைக்கிற தண்ணிய விட கொஞ்சோ சற்று குறைவாக வைத்து பாருங்கள் அப்படி வச்சி பாத்தீங்கன்னா அது கரெக்டனா அளவு என்னென்னு நமக்கு தெரிஞ்சிரு ஏன்னா ஒரு லிட்டர் குக்கருங்கு போது எவ்ளோ பருப்பு வைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த அளவு தண்ணி வைக்கணு நம்ம கொஞ்ச கூடுதலா வச்சாலு ஏன்னா நம்ம வந்து அடுப்புல வைக்கு போது நம்ம அதிகமா தண்ணி வச்சுதா வேக வைப்போ அதே குக்கருங்கும்போது அதற்கு சரியான அளவு ச்சாலே போது கரெக்டா அது தன் அது மூழ் க்கிற அளவு வச்சீங்கனாலே போது மூழ்கிற அளவு பிளஸ் ஒரு அரை டம்ளர் அதிகமா சேத்துக்கிட்டீங்கனாலே போது உங்களுக்கு வந்து பருப்பு வெந்துரு நீங்க வெந்ததுக்கு அப்புறோ ஒரு மத்து வச்சி த்து நீங்க கட ச்சி நீங்க பயன்படுத்திக்கலா ஆனா நீங்க நல்ல குலைவாவே வேகணுங்கிறது வந்து குக்கர்ல வந்து சின்ன குக்கர்ல வந்து கொஞ்ச கடினமான ஒரு விஷ்யோதா அது மாதிரி குக்கர்ல நம்ம சமைச்சி முடிச்சதுக்கு அப்புறமு அந்த விசில்லா நல்லா ஃபுல்லா நிறுத்தினதுக்கு அப்புறதா நம்ம வந்து குக்கரையே தொறக்கணு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவசரமா ஆகுது காலையில ஸ்கூலுக்கு நேரோ ஆயிட்டு பா அலுவலகத்திற்கு நேரோ ஆயிட்டு அப்பிடின்னு என்னென்னா விசில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த விசில தூக்கி விட்டுட்டு உடனே டக்குனு தொரப்பாங்க அதெல்லா மிகவு கும் ரொம்ப தவறான செயல் அது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்கு ஏன்னா இந்த மாதிரியான விஷ்யோ வந்து என்னோட சின்ன வயசுல எனக்கே நடந்திருக்கு அவசரப்பட்டு அந்த விசில தொறந்துட்டே தொறந்தோனே அந்த அந்த குக்கரோட அந்த விசில்ல ஒரு ஓட்ட இருக்கு இல்லையா மூடியில அதன் வழியாவே அந்த பருப்பு வேக வச்சது அப்பிடியே ஃபுல்லா நமக்கு மேல வந்து ச சுவற்றின் மேல் அப்பிடியே அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒன்னுமே அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தெரியல அந்த மேரி நேரத் அதும அதெல்லா நா வந்து எனக்கு ஒரு அனுபவோதா அதெல்லா ப கத்துக்கிட்டதுனாலதா இந்த நேரத்துல நா இவ்ளோ கரெக்டா சொல்றேன்னா என்னென்னு தெரியல இது மாதிரி உங்களுக்கு வேற எதுன்னா அனுபவோ இருக்கா
கண்டிப்பா தோழி இப்ப ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட எனக்கு அந்த மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தோழி மணி ஆயிட்டு மணி ஆயிட்டுன்னு சொ சமச்சிட்டு இருக்கு பொழுது பருப்பு வேக வச்சிருந்தே ஆ இருக்காளா அதாது இரவு நேரத்துலதா எதோ சமச்சிட்டு இருந்தன் அப்பிடின் நெனைக்கிறே ஆ ஒரு அவசரத்தில கொழந்தைங்களுக்கு தூக்கம் வந்துருச்சி சரி சாப்பாடு குடுப்போ அப்பிடின் சொல்லிட்டு இந்த எதோ ஒரு அவசரத்துல நம் பாட்டுக்கு அந்த முடிய எடுத்துட்டே தோழி எனக்கு தெரியு ஆனா அதுல இருந்து அது இந்த மாரி பிரச்சனைகள் வருனு தெரியு என்ன ஞாபகத்துல ச்ச தெரியல அது பாத்தது வீட்டுக்கு மேல எல்லா அப்பிடியே ஃபுல்லா அடிச்சிருச்சி தோழி அதுக்கப்புறோ என்ன ஏ கணவர் வந்து எடுத்து எல்லத் கே மேல மோப்ப போட்டு மேல சைலல்லா தொடச்சி விட்டு அதுவே எங்களுக்கு பெரிய வேலையா ஒரு மணி நேரத்துக்கு மேல வேலைய ஆயிடிச்சி அது வந்து இத நம்மளுடைய கவனக்குறைவுதா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணோ அ மீண்டும் நம்ம இத பத்தி அடுத்த அழைப்புல பேசலா தோழி நன்றி தோழி